ஹலோ
வணக்கம் சார்
வணக்கம் மேடம் கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க சார்
ஹலோ எப்டி மேடம் இருக்கீங்க
நல்லா இருக்கங்க சார் நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லாருக்கே மேடம் எப்டி மேடம் போயிட்டு இருக்கு ஒர்க்கெல்லா
ஒர்க்கு பாத்தீங்கன்னா சார் அப்படியே ஒரு கொஞ்ச மைண்ட் டென்ஷனாதான் சார் போயிட்டு இருக்கு
மேடம் எப்ப மேடம் நீங்க மேரேஜ் பண்ணிங்க
ஆ என்னோட மேரேஜ் பாத்தீங்கன்னா சார் நானு பிஏ பி சாரிங்க சார் நானு காலேஜ் படிச்சுனுக்கும்பது காலேஜ் படிச்சு ம் தேர்ட் இயர் முடிச்ச உடனே மேரேஜ் பண்ட்டேங்க சார்
ஓகே மேடம் பரவாயில்ல நீங்கள் எல்லா அப்போல்லா ஈஸியா செலவு செலவே இல்லாத மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்டின்னா ஒரே ஹெவியா செலவு போயிட்டு இருக்கு
அப்படிங்களா சார் அப்டிலா ஒண்ணுங்க சார் ஆ அந்த ஜென்ரேஷன் அந்த இயர்ல பாத்தீங்கன்னா அந்த செலவும் கிடையாது சார் அப்படியும் எல்லாருமே மேரேஜ் பண்ணாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நகை காசு நகை செலவு எல்லாமே பாத்தீங்கன்னா கம்மியாதான் சார் வந்த சார் எதோ சவு சத்த கேட்டுட்டே இருக்குங் மிஸ்
அதுதா மேடம் இப்ப எதும் கேட்கறது இல்லை அங்க அப்ப அந்த டைம்ல ரொம்ப கம்மி மேடம் எல்லா வேலையும் நகைய
ஆமாங்க சார் ஆமாங்க சார் ஏதோ டொப்பு டொப்புன்னு தட்ற மாரி சவுண்ட் கேக்குதுங் சார்
தெரில
சேரிங்க சேரிங்க சார் அதுதான் சார் என்னோட ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா நான் மேரேஜ் பண்ணும் போது அந்த அளவுக்குலா செலவு இல்லங்க சார் உன்னொணு பாத்தீங்கன்னா எங்களோட மேரேஜ் ப எங்க ஹஸ்பண்ட் மட்டுதா செலவு பண்ணிதா மேரேஜ் பண்ணாங்க ஆ எங்க வீட்டு அந்தவு லா எந்த ஒரு இது பண்லைங் சார்
எந்த நகைல்லா இப்ப இப்பல்லா ஒன்ற லட்ச ரூபா விக்குது நக அப்பெல்லா எவ்வளவு மேடம் வித்துது உங்க கல்யாணத்து அப்ப எல்லா எப்ப மேடம் வித்துது
ஆ என்னோடதூ மேரேஜ் அப்பல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிராம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா தான் சார் வித்துச்சு
வெறு ரெண்டாயிரத்தி ஐநூறு
ஆமாங் சார்
இப்போ ஒரு
இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ன்னா பதினஞ்சாயிரம் விக்கிதுங் சார்
உம் உம்
எவ்ளோ டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க சார் இத்தன வருசமா கொரோனா பிரீடு வந்துச்சு இல்லிங் சார் இந்த கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா வெலவாசில அதிகமா ஏறன ஒரே இது பாத்தீங்கன்னா நக தான் சார் ஏன்னா அந்த நகை தா தா எல்லாரோட ஆஹ் லைஃப் இருக்கு அப்டின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருச்சு இன்னோனு அந்த நகிலன் தான் சார் மொத வந்து நிலவச்சரிமகள் ஏத்தனங் நீங்க எப்டி சார் இந்த கொரோனா டைம்லல்லா என்ன பண்ணீங்க
ஆஹ் கொரோனா டைம்ல எங்க மேடம் வீட்ல தான் மேம் இருந்தேன் எங்கயும் போகல சும்மா சுத்திகிட்டு பசங்களோட கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்டுகிட்டு
புரியலிங் சார்
சும்மாதானங்க சுத்திட்டுந்தோ இந்த பசங்களோட கூட்டாஞ்சோரு ஆக்கிட்டு கேம் விளையாண்டுட்டு கிராமத்துலதான் அப்பல்லா இங்க ஒன்னு பிரச்சன இல்ல இல்லையா
உம் உம் உம்
இங்களா போலீஸ்லா ஒண்ணு சொல்ல மாட்டாக
உம்
பட் அங்க அந்த டவுன் சைடு்ல்லா கெடுபடி பண்ணுவாங்க இங்கெல்லா அதிக போலீஸ் வரமாட்டாங்க
அப்டி இல்லிங் சார் இப்ப கொரோனா டைம் பிரீதுனு போது பாத்தீங்கன்னா ஒருத்தங்க ஒருத்தங்கக்குள்ளார பேசினால இது பண்ணினாலு அஹ் கொரோனா பரவு தான சார் சொன்னாங்க அதனால தா சார் கேக்குறே
இல்ல இல்ல கிராம சைடுலா அது ஒன்னு பரவலா இல்ல மா
உம் உம் உம் உம்
கிராமத்து சைட்ல வந்து வீடு பக்கத்து பக்கத்துல இருக்காது இல்லையா
புரியலைங்க சார்
கிராமத்து சைட்டுல வீடு பக்கத்து பக்கத்துல இருக்காது இல்லையா ஆஹ் கேக்குது கேக்குது மேடம் கிராம சைடுல வீடு பக்கத்து பக்கத்துல இருக்காது இல்லையா
ஆமாங்க சார்
இங்க டவுன் சைட்ல வந்து வீடு பக்கம் பக்க இருக்கு ஓ எல்லாமே நெறிச்சல்லா இருப்பீங்க
ஆமாங்
அதனால உங்களுக்கு இதா இருக்கு
உம் உம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா சார் அந்த கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா இந்த காய்கறி விலைங்களு ரொம்ப இந்த கால் கிலோ தக்காளியே பாத்தீங்கன்னா நூறு ரூவா வித்துச்சுங் சார்
நம்ம வந்துட்டு சிட்டி கெடையாது காயி விளைஞ்சு ரும் இது இல்ல அதனால எடுத்துட்டு வர முட்ல அதனால வெல
ஆமாங் சார் ஆமாங் சார் ஆனா ரொம்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பசங்க கொழந்த வேற எனக்கு அந்த டைம்ல தான் சார் எனக்கு செகண்ட் பேபியு பொறந்திருந்தாங்க அந்த செகண்ட் பேபிக்கு க்காக பாத்தீங்கன்னா தூக்கிட்டு ஹாஸ்பிடல் போறதுக்கு வர்றதுக்கு அதுக்குலா ரொம் கஷ்டமாவே இருந்துச்சுங் சார் ஆமாங்க சார் ஒன்னன்னு பாத்தீங்கன்னா பேபி பொறந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த ஒன்ற மாசத் தடுப் ஊசி எல்லா போடுவாங்க ஆ ஆ ரெண்டு வருஷம் கொரோனா இருந்தது டா ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுங் சார் ச்சு ஒரு எமர்ஜென் இப்பினா குழந்தைக்கு ஃபீவரா இருந்தாலும் தீக்கிட்டு ஓடுறதுக்கு உடையாடுறதுக்கு எனா ஒரு மெடிசன் வாங்குறதுக்கு போலீஸ் காரங்கட்டா பர்மிஷன் கேட்டு போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுங்க சார் நீங்க எப்படி சார் ஹாண்டி டில் பண்ணீங்க அங்க
இங்கே கிராம மேடம் இது ஒன்னும் பிரச்சன
உம் உம் ச்சு சப்போஸ்சு அந்த கிராமத்து சப்போஸ் கிராமத்துல யாருக்குன்னா கொரோனா வந்திருந்தா என்ன சார் பண்ணிருப்பாங்க
ஏன்னா பொறுத்தவரைக்கும் பரவில்லைங்க எதுவும்ரலை உங்க சைடுல பத்து பேருக்கு வந்தே எங்க சைடுல யாராவது ஒரு ஆள் வரு வந்தாலும் ஹா ஹாஸ்பிடல் கூட்டு வந்துருவோங்குல்லைங்க அவங்க ஓன் பைக் வச்சிருக்க ஓன் இங்கதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல இருக்க அங்க கூட்டிட்டு வந்திருவோம் நாங்க
நாங்க எல்லா பாத்தீங்கன்னா சார் ஏன்னா வந்து இந்த கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா உயிர இது இறந்தவங்க எல்லா யாரிட்டையும் கண்ணுல காட்டாம அவங்க அவங்களே எரிச்சிடறாங்க அவங்க அவங்களே பண்ணிட்டு இருக்காங்களே சார் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரி பீவர் வந்துச்சுனாலே இந்த கசாயம் செஞ்சு குடுத்துருவோம் சார் ச்சு இந்த கசாயத்தை குடுச்சுதா எங்க ஹஸ்பண்டக்கு எல்லா வந்தருந்துச்சுங்க சார் ஆனா
நீங்களே கிளியர் பண்ணீருவீங்க
என்னங் சார்
நீங்களே கிளியர் பண்ணீடீங்களா கொரோனாவ
ஆமாங்க சார் பதினோரு நாள் எங்க சாருக்கு இருந்துச்சுங்க சார் அப்ப குழந்தை பொறந்து பா எனக்கு குழந்தை பொறந்து ஒரு மாசம்தான் ஆச்சு எங்க சாருக்கு உடனே இதாயிடுச்சுங்க சார் ஒரு பதினோரு நாள் வச்சுன்ன ரொம்ப கஷ்டப்பட்டே
ஹலோ
ஹலோ சார்
ஹலோ கேக்குது மேடம்
உம் அதான் சார் அந்த கசாயம் எல்லா செஞ்சி குடுத்துக்குன்னு நான்வெஜ்ஜி செஞ்சி சூப் வச்சு குடுத் திட்டு அவர தேத்தி கொண்டு வர ஆஹ் கேக்குதுங்க சார் கேக்குதுங்க சார்
உம் பரவாயில்லயே நீங்க கிங் தான் டாக்டர் செய்ய வேண்டிய வேலைய நீங்களே செஞ்சுருவிங்கள
ஆமாங்க சார் ஆமாங்க சார் ஏன் ஏன்னா ஹாஸ்பிட்டல் கூட்னு போறதுக்கு ரொம்ப பயமாவே இருக் இருந்திச்சுங்க சார் ஏன்னா ஹாஸ்பிடல்ல கூட்னுண்டு போனாலே நம்மள பாக்க விடமாட்டுகறாங்க நம்மள எந்த ஒரு விஷயமும் இது பண்ண விட மாட்டேறாங்க ஒரு பயம் சார் எங்களுக்கு எங்க சாரு தான் அதனால நானே வீட்டுலேயே வெச்சு பாத்துக்கலாம் சார்
சூப்பர் சூப்பர் மேம் பரவால ஆனா அந்த ஆளுக்கு ரொம்ப சத்தமா பண்ணீன போலல
ஆமாங்க சார் கைகொழந்த வேறங்களா ஒரு மாசத்து கைகொழந்த இவரு ஒருபக்கம் கை கொழந்தையும் பாக்கணும் இவுரையும் பாக்கணும் நைட்ல கொழந்தை அழுதுட்டே இருக்கும் அதையும் வச்சி பாக்கணும் நானே இவுரையும் பாக்கணும் கொழந்தைக்கு தடுப்பூசி போட்டு வந்தா பீவர் ரொம்ப நார்மலா பாத்தீங்கன்னா ஒன் த்தர மாசம் தடுப்பூசினு ஒண்ணு போடுவாங்க சார் கொழந்தைக்கு அந்த தடுப்பூசி போட்டாங்கன்னு வெச்சீங்கன்னா குழந்தை புள்ளா அந்த ஒரு மூணு நாள் நாலு நாள் பீவர் அதிகமாவே இருந்துட்டே இருக்கும் கொழந்தைக்கு அஞ்சி மருந்து தடுப்பு ஊசி மருந்து ஒன்னா கலந்து போடுறனால குழந்தையோட தொடையெல்லாம் வீங்கிடும் சார் கல்லு மாரி வீங்கிடும் அந்த மருந்து கரையதுக்கு ரொம்ப நாள் ஆகும் சார் அத வச் வச்சுக்கிட்டு பாடா உண்மையுமே ஆமாங்க சார் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் சார் கூட சப்போர்ட்டுக்கும் யாரும் இல்ல என் பையனும் பாத்தீங்கன்னா சின்ன அப்ப பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சி வயசு பையன் தான் அவனையும் பாத்துக்கணும் கொழந்தையும் பாத்துக்கணும் இவரையும் பாத்துக்கணும்னும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டோம் சார் நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் நைட்டியோட மெடிக்கலுக்கு ஓடுவன் சார் நானு நயிட்டியோட ஓடிட்டு அந்த ஆஹ் ஓடிட்டு ஓடிட்டு அதங்க சார்
வீட்டுல வேற யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் கெடையாதுங்களா அண்ணன் தம்பி மாமா மச் ஆஹ்
இல்லிங்க சார் அவங்களாம் பேருக்குன்னு இரு இருக்கறாங்க ஆனா பேருக்குன்னு இருக்கறாங்க சார் சொந்தம்ல்லாம் சும்மா வேஸ்ட்ங்க சார் அஹ் பாத்துகும்
அப்படில்லாம் சொல்லாதீங்கமா நெறைய பேரு நெறைய பேரும் ஒரு ஹெல்ப் பண் பன்றாங் பட் ஒரு சில பேர் ஹெல்ப் பண்ண
சொந்த பந்தம் ஒருத்தவங்க ஒருத்தவங்க லைஃப்ல வந்து வேரிஷன் ஆக இல்லைங்க சார் சில சொந்த பந்தம் எல்லாம் பாாரத்தீங்கன்னா எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவுதான் சந்தோஷத்துல இருந்தாலும் ஒண்ணு கூடிதான் எல்லாமே பண்ணுவாங்க என்னோட லைஃப்ப போட்டு பாத்தீங்கன்னா சொந்த பந்தம் தான் நம்மளுக்கு ஏ திரி சொந்த பந்தம் தான் நம்மளுக்கு இருக்கு நம்மளை வந்து ஒரு இதாவே பார்ப்பாங்களே கேவலமாவும் பாார்கறதான் இருந்தாலும் சரி நம்ம கையில ஒரு நாலு காசு இருந்த தான் சொந்த பந்தம் நம்மளை நல்லா பாது நம்மள நாலு காசு கையில இல்ன்னு வச்சுங்கன்னா நம்மள ஃரெண்டா இருக்கட்டும் சொந்த பந்தமா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு பத்து ரூபாய் இல்லலைனாலே, நம்ம என்னமோ ஒரு மாதிரி அலட்சியமாவும், கேவலமாவும் தான் சார் பாக்குறாங்க. அதல்லாம் நான் என் லைப்ல அதிகமாவே பாத்துட்டேன் சார். அதுதான் சார் ரொம்ப கஷ்டம் சார் ஆனா லைப் ல
கஷ்டம்தான்மா எல்லாருக்கும் கஷ்டம்தான் பட் ஆனா அவ நீக்கு தனியா இருந்தது கொஞ்சம் ஒரு
ஆஹ் அ ஆனா தேத்தி கொண்ணு வந்துட்டேன் சார். பதினோராது நாள் பாத்தீங்கன்னா ஏஞ்சு மனுஷன் உக்காந்தாரு. ஆனா அந்த பத்து நாளுமே வாந்தி, பேதி, ஜோரம் திருப்பி வாந்தி, பேதி, ஜோரம் அப்படிதான் சார் போயிட்டே இருந்தது. ரொம்பவே கஷ்டமாவே இருந்துச்சு ஆனா அந்த மெடிக்கல்ல ஆனாங்க அந்த மெடிக்கல்ல போயிட்டு மாத்திர வாங்க போனோம் பாருங்க அந்த மெடிக்கல் அந்தனந்தா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க பயப்படாதமா பயப்படாம இருந்து பக்கத்துல இருந்து எது இருந்தாலும் செய்யுமா எது இருந்தாலும் பண்ணுமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மெரிக்கல் அண்னன் தான் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க சார்
உம் உம் உம்
சப்போர்ட் பண்ணி பாபா எங்க வீட்டுக்கார கூட்டு போவாத வெளியில ஹ் ஹாஸ்பத்திரில்லாம் கூப்பிட்டு போவாதமா அப்படின்னு சொல்லி பாப்பா பாத்துக்க பாப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் அவர்தான் கொஞ்சம் ஆறுதலாக பேசனாங்க சார் எங்களுக்கு வெரணும் சரிங்க சார் நீங்க பாருங்க நெக்ஸ்ட் காலைல நான் உங்களை பார்கறேன் சார். நன்றிங்க சார்.
கண்டிப்பமா கண்டிப்பமா தேங்க்யூ மா